ஹலோ
நல்லா இருக்கீங்ளா
அ நல்லா இருக்கே நீங்க
நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
சாப்ன்னு இருக்கே
சாப்ட்டுட்டு இருக்கீங்ளா என்ன சாப் என்ன சாப்பாடு இன்னிக்கி
ம் இட்லி இட்லி இட்லி சாம்பார்
அதென்ன இட்லி இட்லினா ரெண்டு இட்லியா
ஆமா நீங்க
செரி செரி என்ன ஆ வேற என்ன பண்ணீங்க காலேலருந்து
காலேஜ் போனே
ஆ முடிஞ்சிச்சா ஆ போர் அடிச்சிச்சுன்னு வன்ட்டீங்ளா கிளாஸ் கட்டடிச்சிட்டு வன்ட்டீங்ளா
அமுகோ
அது சரி காலேஜி இப்பதா ஓபன் பண்ணிருப்பாங்களே செம்முளா முடிஞ்சி
ஆமா செகண்ட் இயர்ல
ஆ
நீங்க என்ன பண்றீங்க
நானா நா இப்போ கொஞ்சோ ஒர்க்ல்லா முடிச்சுட்டே ட்டு கொஞ்சோ ஃப்ரீயா ஆனே சாப்ட போலான்னு பாத்தே சேரி முடிச்சிட்டு பொய்ருலா இந்த ஒர்க்கையு அப்டின்னு சொல்ட்டு பேசிட்டு பெய்ரான்னு வந்தே ம் இதுவேதா
போங்க நீங்க வேற
ம் ஏன்
மலஷேஸ்
என் மனசே சரியில்லையா ஏ என்னாச்சு
இல்லாதுதா நீங்க வேற யாரு திட்ல
ஆ ஏ இட்லி சாப்பறதுனால மனசு சரியில்லையா அதா உண்மைய இல்லையா என்ன என்ன கலாயிக்கிறீங்களா
பரவால்ல சிர்ச்ச என்னோட எப்டி சொல்றது
ம்
என்னோட பிரண்டு ஞாபக வரா
ஆ ஹ
நீங்க சிர்ச்சா அதே மாரி சிரிக்கிறீங்க ஐயோ ஐயோ அ டெய்லி உங்க கிட்ட பேசுவோ போல இந்த சிரிப்புக்கே நா உங்க கிட்ட பேசுறது
அட டா டா டா ம்
எப்டி போச்சு காலேஜ் இல்லங்க
காலேஜ் படிக்கிறீங்களா ஒர்க்கா
ஒர்க்கு ஒர்க்கு
காலேஜ்லா முடிச்சுடீங்ளா
ம் காலேஜ்ல்லா முடிச்சாச்சு இப்பதா முடிச்சே மாஸ்டர்ஸ் நானா எம் பி ஏ
அதுக்கேத்த மாரிதா வேலைக்கு போறீங்களா இல்ல எப்டி
ஆ இப்பதா முடிச்சே எம் பி யே லை இந்த மாசோ தா பா எக்ஸாமே எழுதி முடிச்சே
அப்பனா உங்களுக்கு டிகிரி வர ஒரு வருஷம் ஆகு அப்டிதான
டிகிரி வர்ரதுக்கு ஆ அது எடுக்கும் ஆனா நா அதுக்கு முன்னாடி இருந்தே ஒர்க் போயிட்டுதா இருக்கே சோ அதனால
கரஸ்ல ஏதாச்சு போட்லால்ல இன்ட்ரஸ்ட் இல்லியா
ஏங்க படிச்சது எ ம்பி ஏ இதுக்கு மேல என்ன பண்றது
ஆ சாரீங்க எனக்கு எதுமே தெரியாது
எம் பி ஏக்கு அப்புறொ என்ன படிக்கிறது இதுக்கு மேல அவ்ளோதா இதுக்கு மேல நா படிச்சேன்னா உட்காந்துட்டு வேற ஏதாதா படிக்கணூ நா வேற ஏதா கோர்ஸ் எடுத்துதா படிக்கணூ இதுவே மூச்சுத் தள்ளி நின்றுச்சு
சேரிதா
ம்
நானே‌ ஒரு தண்டொ
அடாடா அதுக்குன்னு இவ்வளோ வெளிப்படையால்லா சொல்லக் கூடாது
ச்ச ஒடன் ஆமா ஆமா நானே என்ன அசிங்கப்படுத்துற மாரி
ஆ லைட்டா
அட்ஜஸ் பண்ணிக்கோங்க
ஆ என்ன காலேஜ் என்ன என்ன படிக்கறீங்க
பி எஸ் சி ஜாக்ரஃபி படிக்கறே ம்
ஜாக்ரஃபி புவியல் ம்
பரவால்லயே இதுல்லா உங்களுக்குத் தெரியுது சூப்ப
எட என்னதது புவியல்னா தெரியாதா பரவாயில்லய புவியியல் எடுத்தீங்க
அது வந்து எனக்கு கொஞ்சம் வெள்ள படிக்கணூ ஆச
வெளிள படிக்கணுன்னா எங்க கிளாஸ்க்கு வெளியா
ஆமா கிளாஸ்க்கு வெளிள நீங்களூ வரீங்களா சேந்து படிக்கலா
பரவால்லங்க ந வச்சும் காலம் ஃபுல்லா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாதா இருந்தே அதுவே போது ரொம்பவே வெளிப்படையாதா இருந்தோ ம டக்கிளஸ்ல்ல பாக்கற மாரி ஆனா போது அதனால நீங்களே இருந்துருங்க
எப்டி நானே படிக்கவா
ஆ அப்டினா நீங்கள்லா படிக்கனு பின்ன என்ன வாடைக்கெடுத்தாங்க படிப்பாங்க அதுக்குன்னு
கரெக்ட்தா ஆனா படிக்கணூ வெளில வேலையோ இங்க சென்னைலல்லா வேல இல்ல உங்களுக்கே தெரியும்
ம் இல்லையே நீங்க இது முடிச்சுட்டு இதுல போய் ஜாயின் பண்ணிக்கலால்ல லைக் அ எப்டி சொல்றது அந்த வானிலை ஆராய்ச்சி மையம் அதுலல்லா போய் ஜாயின் பண்ணலால
ஆமா என்து லெவல் பாத்தீங்கன்னா டூரிஸம் பத்தி சோ என்ன அப்பப்ப டூருக்கு கூட்டு போவாங்க அதுல இருந்து ஏதாச்சும் கத்துக்கணும்னு நெனைப்பாங்க
ஆ
நல்லாருக்கும் இதோ அவளோ தா. அப்ப செகண்ட் இயருக்கு காஷ்மீர் காஷ்மீர் போறோ
ஆ
அ ஜவாஹே பண்ணிட்டு வருவ
பார்ரா காஷ்மீரா ம் எப்போ போயிட்டு வந்தாச்சா இல்ல இனிமே தானா
இல்ல இல்ல செகண்ட் இயர்ல இந்த ட்ரிப் பத்தி பிளான் பண்ணிருக்கோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல டார்ஜ்லிங் போனே வெஸ்ட் பெங்கால் போனே கொல்கத்தா போனே சிக்கிம் போன
வேய் என்னடா காலேஜ் இது அ நாமளு பேஸ்சாம போய் படிக்கலாமாட்டங்கு நல்லா ஃபிரீயா ஆள் இண்டிய கூட்டு போறாங்க
ஆமா எல்லா பெரிய பெரிய எடத்துக்குதா கூட்டு போனாங்க நல்லா இருந்துச் அந்த கிளைமெட்டு சில்லுனா என்ஜாய் பண்ண லைஃப் நா என்ஜாய் மாரி வேற யாரு என்ஜாய் பண்ண முடியுமா
ஓ பரவால்ல பரவால சந்தோஷமா இருந்தா நல்லதா
ஏ தங்கச்சி கொஞ்சோ பொறாமையா இருக்
பொறாமதா லைட்டா பொறாம்ம
உங்ளுக்குமா
ஏ எனக்கு இல்லங்க அவ அவங்ளோட மைண்ட் வாய்ஸ் சொன்னா
ஓ சேர் சே
ம்
ஏ டைம்க் சாப்பிலா இல்ல
என்ன பண்றது ஒர்க்கால் இப்பதா முடிச்சே அதனால சேரி நா வெளிய போயிட்டு இருந்த வெளியே போயிட்டு வந்தன்னா போயிட்டு வந்துட்டு இப்பதா ஒர்க்கு முடிச்ச அ சேரி முடிச்சிட்டு சாப்பிலானு பாத்த ஆ ஆமா ஆமாங்க
ஏய்
கேக்குது
அது சொல்லமாட்டீங்களா சொல்லமாட்டீங்களா அது ஓ சேரி
சொருல்லு
நீங்க தா வேற எடத்துக்கு போய் பேஸ்னு
ஓ சொல்லுனு இல்ல அது
உங்ளுக்கே தெரியில்ல
எனக் எப்பி தெரியு
ம்
சொன்னாதா தெரியு
ம் சேரி சேரி சொல்லிர்லா
ம் கடுப்பாந்துச்சு காலேஜ் போனேன கால்ல
ஏன் என்ன பண்ணாங்க என்ன அப்டி கடுப்பாச்சு எத
நாலு பீரியட் அட்டன் பண்ணே அப்புறம் லாஸ்ட் பிரிடு வண்ட போர் அச்சதுன் சொல் இதுக்கு மேல நா பாத்த லூசாய்ட்
ஏ இன்னிக்கு என்ன போர்ட்டு ஏதா அறுத்துட்டாங்களா
அப்பில்லா இல்ல தூங்கித்தாந்த ஃபுல்லா
தூங்கறதுக்கே உங்களுக்கு வந்துட்டு மொக்க போடுதுன்னு சொல்ட்டு கெளம்பி வந்துட்டீங்கன்னா பாருங்கள அ
ஐயோ ஐயோ
யார் சாமி நீங்களா ஆனா எப்பிடி அந்த இது எடுத்தீங்க புவியில் எப்டி எடுத்தீங்க
அதுவா ஹிஸ்ட்ரி எத்துருப்ப
ஆ அப்பியு பாருங்களே ஸ் அப்பியு பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வரலாறு எடுக்கிறிங்டிரிந்தீங்க ம்
அப்பலா இல்ல ஹிஸ்டரி எடுக்கணு தா ஆச லா படிச்சிட்டு போயிருந்திருப்பேன் எந்த காலேஜ்ல இருந்தே எனக்கு ஃபோன் வர்ல நா பயுந்ட்டேன்
அ எதுக்கு இஸ்ட் எதுக்கு லா படிக்கிறதுக்கு ஹிஸ்ட்ரி எடுக்கனும் லா டைரக்டாவே படிக்கலாம்
ஆமா எனக்கு தூரம் செட்டா ஆவாது நா மயக்க போட்டு விழுந்துருவேன் சோ அதனால கிட்ட இருக்கிற காலேஜ்தான் ப டிச்சேங்க
கிட்ட இருக்குன்னா கதவு தொறந்தாலே காலேஜ் வந்துருமா
ரெண்டு ஸ்டாப்பு ம் எப்டி சொல்றதுனா எனக்கு இந்த ரெண்டு பஸும் மாறி ஏங்க போதும்
உண்மையாதான் அறுவது வயசு வரையும் படிக்கலாம் நீங்க லா
எப்டி ம்
ஏஜ் லிமிட்டு
ஆமா ஆமா அது அது ஓகே இருந்தா லும் ஒரு ஏஜ்க்கு அப்புறோ சாமால தான் தேய்க்கணும் துணிதான் தோய்க்கணும்
அன் ஆஹ்ஹ நீங்கலா அங்க உள்ள போய் பேஸ்னீங்கன்னா தா ஒங்ளுக்கு கரெக்டா இருக்கும்னு நெனைக்கற ஃபேனு
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ம் ஒன்னுமே எல்ல என்னமோ ஏதோ வீடு குள்ள இருந்து பேசுற மாரிதான் இருக்குது அப்டி இருக்கக் கூடாது எதுமே
ஆ செரி
அவ்ளோ தான் முடிஞ்சு போச்சு போங்க முடிச்சு விட்டீங்கன்னு நெனைக்கிறேன்
ஹலோ
ஆ சொல்லுங்க நீங்க அ இப்படில்லாம் பேச முடியாது பேஸ்னீங்கன்னா முடிஞ்சு போயிரும்
ந
ஆமா
என்ன சாவடிக்கிறாங்க என் ஃபேமிலி
அதுக அதுக அ என்ன பண் அதுக்கு நீங் க வந்துட்டு உள்ள போயிட்டு ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு எடத்
இல்ல இன்னும் ஒரு நிமிஷம் தான் பேசி முடிச்சுருங்க உங்ளுக்கு தான் வர போது எனக்கா வரப்போது
நைட்டு ஏ வெய்ட்டு மேல விழக் கூடாது அப்டிதா சொன்னிங்க ஹலோ நா அதனால தா கால் பண் இல்ல அதனால தா நா கால் பண்ணாமே இருந்தே எனக் டயடா இருக்கு எப்டி சொல்து வேலைக்கு போயிட்டு இப்பதா வந்த ஹலோ பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு வர இப்ப பேசாத இப்பதான் வீட்டுக்கே வர இப்ப அம்மா வேற செம்மையா இது பண்டாரு ஓனர் அண்ணா செரி ஒன் செரி ரீல்ஸ் பாக்கலாம் நேனச்சே செ ஆமா ய அவ்ளோதா முஞ்சிச்சு கட் கட் பண்ணிடுங்க ம்
பாக்லா
செரி ந எங்க போனா